வணக்கம் நல்லா இருக்கீங்களா
இருக்கே தோழி நீங்க எப்டி இரு
உம் நல்லா இருக்கே தோழி
வீட்டு வேலயெல்லா முடிஞ்சுதா
எல்லா முடிஞ்சுது அஹ் காலைலே எல்லா பசங்கெல்லா ஸ்கூல் கு அம்ச்சிட்டு அவர் ரயு ஸ்கூல்க்கு அம்ச்சாச்சு அத்னால முடிச்சுட்டே ஆனா நம்ம வேல இருக்கே
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சேரி தோழி நம்ம
போலாங் தோழி என்ன தலைப்
ஸ்லா
நீங்ளே சொல்லுங்க நீங்க எது சொன்னாலு ஓகே தா
உம் எத பத்தி பேஸ்லா உங்களோட உங்களோட பொழுதுபோக்கு பத்தி சொல்லுங்களே
என்னோட பொழுதுபோக்குங்களா நான் ஆ வேலை செஞ்சு இருக்கேனா சோ எனக்கு அவ்ளோவா பொழுதுபோக்கே இருக் ருக்காதுங்க எனக்கு டைம் கரெக்டா இருக்கும் நான் காலைல எழுந்துருச்சு பசங்கள ரெடி பண்ணி அவங்க ஸ்கூல்க்கு அனுப்சிட்டு அப்பறம் நான் ரெடியாயி நான் ஒர்க்ல உக்காந்து என்னோட என்னோட ஒர்க் அப்படியே போயிட்டு இருக்கும் மதியம் ஒரு ஒன் அவர் பிரேக் வருவங்க அப்ப நான் வந்து சாப் விட்டுட்டு அப்டி படுத்து தூங்கிடுவே எனக்கு ரொம்ப புடிச்ச விஸ் விஸயம் ரொம்ப பொழுதுபோக்கா நான் என்ன கேப்பனா பாட்டு கேட்டுட்டே இருப்பேங்க எனி டைம் அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு நல்லா பாட்டு
கண்டிப்பா நம்ம எவ்வளவு வேலை பாத்தாலுமே அந்த மியூசிக் ஓடிக்கிட்டே நம்ம வேலை பாக்கும் போது நமக்கு அந்த அழுப்பே தெரியாது நம்ம அந்த வேலைய முடிச்சிருப்போம் கண்டிப்பா
ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு பாட்டு டான்ஸ்னா ரொம்ப இஸ் இன்ட்ரஸ்ட் ஆனா எதுமே பாடவும் வராது ஆடவும் வராது
அதனால என்ன நம்ம வீட்ல இருக்கும் போது பண்ணிக்க வேண்டிதுதான்
ஆஹ்ஹ எதுவுமே வராது பட் ஆனா ரொம்ப எப்டி சொல்றது இருக்குற அந்த கொஞ்ச நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பண்ணலாம் அப்டின்னு சொல்ட்டு அது நானே பாட்டு போட்டு கேட்டுட்டுருப்பன் அப்றம் நானே பாடிட்டுருப்பன் சமைக்கும் போதெல்லாம் பாடி எல்லாம் பண்ணிர்க் ஓகே அது யாரும் இல்லனா உன்னு ஜோரு ஆ நல்லா சத்தம் போட்டு பாடிட்டு எல்லார் பக்கத்துல இருக் கவங்களா அழனும் நம்ப கொரோனா
கண்டிப்பா தோழி அது வந்து நமக்கு நம்மளே பாடிக்கிறது தான ஒரு சந் சந்தோஷமே அது ஆமா என்ன சொன்ன என்ன சொல்றது நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாத்தையும் மறந்துருவோம் என்ன என்ன செஞ் என்ன இது பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கஷ்டமா இருக்கட்டு இதா இருக்கட்டு சோகமா இருக்கட்டு எல்லாத்தையும் மறந்து ஜாலியா அப்டியே அந்த பாட்டோடயே அப்டிய ஐக்கியமாய்டுவோம் அதபாட்டு செஞ்சுகிட்டே நம்ம வேல பாக்கும் போது வந்து நமக்கு அந்த இதே தெரியாது வேலைய முடிச்சிருப்போம் தலைப்பே தெரியாது அந்த வேலைய நம்ம ஈஸியா சீக்கிரமா முடிச்சிருப்போம் நம்ம நினப்போம் அது ரொம்ப நேரம் ஆகும் போல அப்படின்னு நினப்போம் பட் ஆனா அ நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே அ சேயோட அத செய்யும் போது வந்து மா ரொம்ப சீக்கிரமாவே அந்த வேலைய முடிச்சிருப்போ
ஆமாங்க எனக்கு அப்புறம் எனக்கு இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்றது நா ரொம்ப இஷ் தோ சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப அ நா கோவமா இருந்தா கூட அந்த வேலைய தா பாப்பே அந்த செய்ய செய்ய அந்த வேல நமக்கு அந்த இது ப்ரெஷர்ல்லா நா எடுத்துட்டு போய் அந்த வேல க க காமிச்சு முடிச்சிரு எங்க அம்மா சொல்லுவாங்க அ எங்க அம்மா தா சொல்லுவாங்க ஆ உனுக் கோவோ வந்துருச்சா அப்ப நீ கோவமா இருக்கியா அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா அப்டினு வாங்க ஆமா ஆஹ் நெஜமாவேங்க நா ரொம்ப கோவப்படுறே அஹ் கோவமா இருக்கே உச்சக்கட்ட கோவத்துல இருக்க அப்டின்னா நா பாட்டு யாரு கூடயு பேச மாட்டாங்க யார்ன்னா பேசிட்டா நம்ம ஏதாவது அஹ் பிரச்சனை ஆயிடு ஆஹ் ஏதாவது வார்த்த விட்டுருவோ அவங்களுக்கு ஹர்ட் டாயிடும் அந்த மாதிரி எல்லா நா ஃபீல் பண்ணி ஆஹ் நா என் வேலையில போய் முடிச்சிருவே எனக்கு கோவம் தனியிர வரையு யார்ட்டயு பேச மாட்டே அப்டியு மீறி யாராவது பேச வந்தாங்கன்னா நானே சொல்டுவே நா ரொம்ப கோவத்துல இருக் கே தயவுசெய்து இப்ப பேசாதீங்க இன்னு கொஞ்ச நேரோ விட்டு நானே வந்துடுறே சொல்லுவே எனக்கு மி மிச்சம் ரொம்போ பேசுறே ரொம்ப கோவம் வருதுன்னா அது பிப்டீன் மினிட்ஸ்க்கு மேல போகாதுங்க
ஆமா அவ்வளோதா நம்மளோட கோவம் எல்லா அந்தளவுக்கு தானே ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத் துமிஸ் அதுக்கப்புறோ நம்ம எப்டினாலு யாரு மேல கோவமா இருந்தாலு நம்ம திரும்ப போய் பேசி இதுனாகு அவங்ககிட்ட ஏதாவது வேல சொல்ல வேண்டியதா இருக்கு எல்லாரு ஏதாது கேட்க வேண்டியதா இருக்கு திரும்ப போய் அவங்கிட்டயே நம்ம பேச வேண்டியதாருக் கு ச அப்டினும் போது நம்மளோட கோ ஓ எல்லாமே நா அஞ்சு பத்து நிமிஷம் தானே
ஆமா நா மேக்சிமம் எனக்கு பிப்டின் மினிட்ஸ்க்கு மேல அந்த கோவோ இருக்காது நம்ம கோவத்துல நம்ம எவ்வளோ பேசினாலு அது ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மேல ஒரு ஹாஃப்னவர் மேலே என்ன கேட்டீங்கன்னா நாம்ப என்ன பேச ஓ அந்த அளவுக்கு அப்படிதான் எனக்கு பெரிய
கண்டிப்பா அந்த மாரி ஆயிரும் நானுமே இப்ப பசங்க மே ப சங்க மேல கோவமா இருக்கே நம்ம திட்டிட்டு போய் உக்கார்றோனா அடுத் த அஞ்சு நிமிஷத்தில திரும்ப நம்ம அந்த பச ங்ககிட்டதா வந்தாவனும் நானுமே அதுதா பச ங்களுக்கு சொல்லி கொடுப்பே உனக்கு கோவ வந்துச்சா ஒரு நிமிஷ அமைதியா இரு கோவத்துல கட கடன்னு பேசாதா ஒ ஒரு ரெண்டு நிமிஷ அமைதியா இரு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புற என்ன பேச றோனு யோசிச்சு பேசு ஏனா நம்ம கட கடனு பேசிர்லாம் ஆனா வந்து அந்த திரும்ப நம்ம அதை ஃபீல் பண்ணி ரியல ரியலைஸ் பண்ணதா முடியமே தவிர அந்த பேசனது எல்லாத்தையுமே மா
மாத்த முடியாது உண்மதாங்க அது பெரியவங்க எல்லா சும்மா சொல்லல சொல்லலன்னா கொட்டிட்டா அள்ள முடியாது அடி கூட வாங்கிக்கலாம் அப்படிலா சொல்லுவாங்க அது உண்மங்க உண்மங்க அது ரொம்ப உண்ம ஏன்னா நெறய அனுபவப்பட் த்தவங்களுக்கு அது அது உ என்னடா இது டின்ற மாதிரி தோணு ஒரு ஸ்டாட்டிங்லலாம் அப்படியே மூக்குக்கு மேல கோவ வந்துருங்க உடனே கோவ வந்துரு உடனே கத்திருவே ப்பல்லாம் பேசறியா பேசு கேட்டுக்கற உன்னால என்ன பேச
அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க பெறந்ததுக்கு அப்புறந் தா நமக்கு அந்த பொறுமையே வரு
ஆமா ஆமாங்க அது என்னவோ உ ஆமா எங்க அம்மா அத தா சொல்லுவாங்க நீ இங்க வீட்டுல எப்படி இருந்த இப்ப இங்க எப்டி இருக்க ஆஹ் நீதானா இது அந்த அளவுக்கு க்கலா என்ன கேப்பாங்க அம்மா நா ந்தா மா அமைதியா இருமா ஏமா மானத்த வாங்கற அப்படியெல்லா
கண்டிப்பா கண்டிப்பா அததா நம்ம கோவந்தா இப்ப நம்ம பிள்ளைங்க படுதுங்க ஆனா நம்மளால ஏத்துக்க முடியல என்ன நீ கோவப்பட
படுறே ஆ அது அதா அந்த மாரி டைம்ல அது அம்மா இருக்கிற டைம்ல கொழந்தைங்ககிட்ட நம்ப் எதாத் பேசிட்டோ முடிஞ்சிருச்சுங்க என்ன தெரிமா ஆரம்பிப்பாங்க இப்படி தானே நீயு பண்ண இல்ல இல்ல அப்படி கூட இப்படித்தானே நீயு பண்ணியிருப் இப்ப எனக்கு அப்டித்தான இருந்திருக்
ம் வந்தா கண்டிப்பா கண்டிப்பா அதுதா நான் பசங்கிட் இப்பறதே சொல்லிட்ருக்கே கோவப்படாத அவசரப் படாத கொஞ்சோ பொறுமையா இரு யோசிச்சு பண் யோசிச்சு பேசு சோ அப்டினும் போது ஒரு ரெண்டு நிம்ஷோ நீ அமைத் இருந்தனாலே உனக்கு அது தெரிஞ்சிறோ நம்ம இந்த எடத்துல பேசணுமா வேண்டாமா இல்ல இத நாம்ம என்ன பேசுறோன்றது நமக்கு அவங் அவ அவனுக்கு அப்பதான புரியு கோவத்துல கடகடன்னு என்ன மா இப்டி பண்ற அப்டி அவுங்க திட்டிட்டு போய்ட்லா ரெண்ட் நிமிஷத்துல ஆனா அந்த ரெண்ட் நிம்ஷோ அவுங்க அமைதிய இருந்து யோசிச்சா தா அவ்ளுக்கு தெரியு ஐயோ இத நாம பேசலாமா கூடாதா நாம எதுக் இப்ப கோவப்பட்றோ நம் கோவப்படணுமா வேண்டாமா யாரு மேல தப்பு இருக்குன்னு அவுங்க யோசிக்கணுல்ல சோ அதுக்காகவது ஒரு ரெண்டு நிஷோ அஞ்சு நிஷோ வெயிட் பண்ணு அமைதியா இரு ஃபஸ்ட்டு கோவு வந்துச்சுனாஃபஸ் அமைதியா இரு
கொழந்தைங்ளுக்கு இது தாங்க பஸ்ட்டு சொல்லி தரணு
இப்ப அத தா
ஏனா இப்ப நாம்பளே வந்து த நம்போ கொழந்தைங்கில்லா வந்து எப்டினா நாம் என்னம் பண்றோமோ அத தா அவுங்க அ அடுத்து எடுத்துக்கிறாங்க சோ நாம்ப கரெக்டா இருந்தா கொழந்தைங்க கரெக்டா இருக்குங்க நம்ப சொல்லுவோ உ வளர்ப்பு இப்டி தா இருக்கு அப்டி தா இருக்குனு அப்பில்லாஇ ல்லங்க பக்கத்துல இருக்கவங்களுந்து பேசுறவங்க வெச்சு அந்த கொழந்தைங்க எல்லாத்தையு கத்துக்குதுங்க நம்ப அது அது சுத்தி இருக்கவங்க ஆமா அதனாலயே வேற யாராவ்து எதாவ் பேசிருவாங்ளோ நம்ம கொழந்தைங்ளா எதா பண்ண எதா சொல்லிட்டா அது கொழந்தைங்க கத்துக்குமோன்ற அந்த பயோ நமக்கு
கண்டிப்பா இப்ப நம்ம எங்கயாவ்து வெளில போமோது கூட நமக் அந்த பயோ இருக்கோல்ல யார் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பாத்து நம் பிள்ளயு க துக்குமோ நம்ம பிள்ளைங்க அத ட்ரை பண்ணுங்ளோ நாளைக்கு அத பண்ணுங்களோ அப்டின்ற ஒரு பயோ இருக்க தா செய்யுது பக்கத்துல இருக்கவங்ள பாத்தாலு பயமாதா இருக்கு இப்ப நம்ம வெளில ஒரு எடத்துக் போணுன் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோன் தா முன்னாடி எல்லா சொல்லி குடுப்போ இப்பெல்லா வந்து யார் என்ன பிஹேவ் எது பண்ணாலும் நீ இது பண்ணாத நீ அமைதியாரு நீ பொறுமையாரு அப்டின்ற மாரிதா சொல்லி குடுக்குறோ சொல்லி குடுக்க வேண்டியதாருக்கு அந்தளவுக்கு எல்லாமே மாறிச்சு இப்ப ஸ்கூல்லயுமே வ ந்து நீ பொறுமையாரு நீ யார்கூடய ஸ் சண்ட போடாத ஓ பொருள யாராவ்து எடுத்தாலு நீ மிஸ்கிட்ட சொல்லு நீயா வந்து ய அவுங்க கூட சண்ட போடாதன் நீயூ அவங்கூட பேசாத யார் சண்ட போட்டாலு இது பண்ணாதன் ஸ் சொல்லி பிள்ளைங்கள இப்பருந்தே நம்ம அந்த பழக்கத்துக்கொண்டு வந்தாதா அவுங்க பெரியவங்களாகும் போது அத கொஞ்சோ அவங்களுக் ரொம்ப யூஸ் ஃபுல்லாருக்கு இப்ப நம்ம சொல்றது இப்ப நம்ம சொல்றது அவங்களுக் கஷ்டமாருக்கு என்னமா எப்ப பாத்தாலு என்னயவே அமைத் யாருக்க சொல்ற அவன் மட்டு அப்டி பண்றா அப்டின்னு பிள்ளைங்க கேக்குறாங்க
ஆமாங்க ஆமாங்க
ப வந்து அப்டி சொல்லி குடுத்துட்டம்னா பிள்ளைங்களுக் அது வளர வளர் ர அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாருக்கு
ஆ கரெக்டுங்க நானும் அ விய அப்டிதா பண்ணுவே பாப்பாக்கு இது மாத்ரிலா பண்ணக்கூடாது சாமி அதூம் நம்ம கோவமா சொன்னா கூட கேட்டுக்க மாட்டாங்க பொறுமையா ஒக்கான்னு கிளி அன் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாரி ப பொறுமையா ஸ் சொன்னா ஸ் செரிமம்மா செரிமா நாக்
அதும் அதும் வ அவங்க நல்ல மூடுல இருக்கணு அவங்க நல்ல மூடுல இருக்கும் போது சொல்லணு அப்டின்னும் போது ஸ் சரிமாய்ங்க திருமோ அவைங்களுக் கோவந்துச்சுனா திருமோ அவைங்க பழையபடி ஆரம்ப்ச் சுருவாய்ங் டே அப்பதானடா சொன்னே ஆமமா சொன்ன மறந்துருச்சு கோவத்துல ஓ அதனால அவைங்கள ஒவ்வொர்டைம்
ஆ வீட்டுக்குள்ள ரொம்ப வெவசாயம் பண்றாங்கல்ல அது மாதிரி எனக்கு வீட்டுக்குள்ள சும்மா நமக்கு தேவையான காய்கறி மட்டு போட்டு அத வளக்குறதுக்கு ரொம்போ புடிக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்ப நல்லது ஆனா எங்க நா இ ப்பருக்கிற எடத்துல அது இது ஆகாது இப்ப நா இருக்க எடத்துல அது பாசிபிள் இல்ல நாம் யோசிச்சிருக்கே வீடுக் கட்னோன் அப்டினா சைடுல கார்ட்னிங்குனே தனியா து விட்டு அங்க எல்லாமே வளத்து நம்ம யூஸ் பண்றதுக்காகவாது நம்ம வளத்துக்கனு
ஆமா எனக்கு ஆ அது எனக்கு ஆவே என அது என்னதா அவ்ளோ க்ரேஸோ தெரியில அப்டியே அத பாத்தாப் போ இந்த மாரி வளத்துர்ணூ இப்டி வளத் துர்ணூ அப்டி இருந்துட்டேருக் கூ எனக்கு இப்ப கூட நம்ப வீட்ல ரெண்டு தர்பூஸ்ணி போ லைட்டா பிஞ்சுலருந்து அது பெருசாகுறத நம்ம தெனமு பாக்கும்போது ஒரு
சந்தோஷோ நார்மலா ஒரு பூ வச்சா கூட நமக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அந்த பூ மலர்ந்து அந்த பூவா நல்லா விரிஞ்சு நம்ம வைக்கும் போது அத எடுத்து வைக்கும் போது நம க்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு ஸ் த சூப்பர் ல நம்மளே வெச்சு நம்மளே வளத்து நம்மளே தலையில வெக்கிறோ சாமி கி வெக்கிறோ
ம் இங்கே நம்பல்துன்னு வீடு வீடு கட்டல ப பழைய வீட்டுல தா இருக் கோம் வீடு கட்னா எ மக அ மகளே சொல்லுவா அம்மா நம்போ காடனுக்குன்னு தனியா ஒதுக்கி நம்ம காய்கறில்லா வெதைக்கலா அப்டி சொல்லுவா
அ அது அந்த பசங்களுக்கோ அந்த இதா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது து அவுங்களே அத மெயின்டென் பண்றதா இருக்கட்டு அத செய்யறதா இருக்கட்டு ட்டு அத அவுங்க இன்டரெஸ்டோட செஞ்சாங்கன்னா அத ரொம்ப நல்லா விஷயு
ரொம்ப ஆமா அவுங்களே அத இன்ட்ரெஸ்டோட செய்வாங்க எப்பயாது தா அத்தி பூத்த மாரி யம்மா நா ஊன் ஹெல்ப் பண்ற வீடு பெருக்கட்டுமா சமானத் தொலக்கட்டுமா அப்டி கேப்பா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தா போறா ம் அவயே அவ்ளோ கேப்பா ஒரு சர் என்ன வாண்டு
நா என்னோட பையனே பண்ண சொல்லுவே நீயே நீயே விரு ரிச்சு விடு நைட்டு படுக்கறத நீ எடத் நீயே விரிச்சிவிட்டு நீயே ஒதறிவிட்டு நீயே போட்டு நீயேப் படு அம்மாக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணு அம்மாக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணு அப்டின்னு சொன்னாதா அவுங்களுக்கு புரியு செரி சேரி நம்ம பண்ணணு நம்ம தா பண்ணணு அம்மா பாவோ வேற வேல எல்லா பாத்துட்டு வராங்க நம்ம ரெடி பண்ணி வெச்சோம்னா அம்மா வந்து படுத்துக்குவாங்க அதனால நம்ம ரெடி பண்ணி வெக்கணு அப்டின்ற ஒரு இது இப்ப இப்பதா பசங்க பண்றாங்க நல்லது தோலி, நல்லது தோலி சேரி தோலி நம்மளோட நேரோ முடிஞ்சிருச்சு
இன்னொரு தடவ பண்றே நன்றி ரொம்ப சந்தோஷோ உங்க கூட பேசுனதுல நன்றி நன்றி ம்